ஹலோ
ஆ கேக்குதா ஆ வணக்கம் தோழி
வணக்கம்
எப்டி இருக்கீங்க
ம் நா நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே
ம் சாப்
ம் சாப்டே தோழி நீங்க சாப்டீங்ளா மதி
ஆ மதியோ பிரியாணி சாப்ட்டோ
செரிங்க தோழி
அப்றோ அம்மா முட்ட கொழம்பு வச்சாங்க நா தூங்கிட்ட அதுக்கப்றகா எழுந்த எழுந்துட்டு மறுபடியு சாப்ட்டே
ரெண்டாவது சாப்ட்டு இருக்கீங்ளா நைட் என்ன ஸ்பெஷல் நைட் அதே பிரியாணி
ஆம் பிரியாணி இல்ல அம்மா ஒண்ணுதா வாங்கிட்டு வந்தாங்க ஷேர் பண்ணிக்கிட்டோ ஆ அதுக்கப்றோ குழம்புதா நைட்டுக்கு முட்ட கொழம்புதா ம்
அப்றமா இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேஸ்லா நம்ம
ம் ஏதாவது டூர் அந்த மாதிரி
ம் ஓகே
நீங் எங்கயாச்சு போனீங்ளா இடையில
ஆ எனக்கு இப்பதா ரீசண்ட்டா மேரேஜ் முடிஞ்சு ஏப்ரல் மந்த்து
ஆ
சோ நாங்க இப்பதான் ரீசெண்டா போன வீக் தான் நாங்க ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம்
புரியல
நாங்க போன வீக் தான் ஊட்டி போயிட்டு வந்தோம்
அப்டியா
ஆமா புத்ச்தா ஓ இப்ப ரீசண்டா போன டூர்னா அது ஊட்டி தான் லாஸ்ட்டா போனது நல்ல எக்ஸ்பீரியன்ஸூ புவிதமான அனுபவம் இந்த மாரி
நாங்க எதுவும் இப்ப டூர் எல்லா போறதில்லை நாங்க முன்னாடி நாய்க்குட்டி வெச்சிருந்தோ வெச்சு வச்சிருந்தோம் இப்போ அதனால இப்பெல்லாம் போரதில்ல தனியா விட்டுட்டு எங்கயுமே
அதனால நீங்க வீட்ல பெட்ஸ் இருந்தாலும் போகறது கஷ்டம்தான் பாத்தீங்களா
ஆமா ஆமா அவங்கிட்ட இருந்தும் போ முடியாது முன்னாடிய ஒரு டாக் வச்சிருந்தோம் அது நாங்க காலையில போயிட்டு நைட்டு வந்த வரைக்குமே அவன் வீட்ல இருப்பான் பா எல்லாமே ஃபுட்ல ஃபுட்டு தண்ணி எல்லாமே வெச்சுட்டு போயிறுவோம் நாங்க கால்ல போயிட்டு நைட்டு வர வரைக்குமே அவன் வீட்ல இருப்பான் அவ பாட் இறந்துட்டான் அதுக்கப்பறம் அவனுக்கு ஒரு குட்டி பொறந்துச்சு அதுதான் ஆனா அது எங்கள விட்டு ஒரு மணி நேரம் கூட இருக்காது ரொம்ப கத்த ஆரம்பிச்சு வீ்ட்லேயே உட்காந்துட்டு அழுகறது அந்த மாரி
செரி செரி ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் சிஸ்டர் மாமா அவங்க பாத்ரூம்ல இருக்கா என்ன தெரியல உள்ள பூட்டி வெச்சுட்டு போயிட்டான் ஏய்டி ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ம் அதனாலயே நாங்க வெளில எங்கே போறதில்லை போனாலுமே உடனே வந்துடுவோ முன்னாடி எல்லா ரொம்ப அலுக்குவா இப்ப கொஞ்ச பழகிக்கிட்டா இருக்கிறதுக்கு ஆ அதனாலமே இப்ப கொஞ்ச போனாலுமே ஒரு மதிய வரைக்கு நாங்க போறது அதுக்கப்புற போறது கிடையாது
வீட்ல பெட் இருந்தாலே போக முடியாது தானே
ஆமா ஆமா அதனால் தா நாங்க இருப்போ எங்கயு போறது கிடையாது டூருங்கிறதே என் பேச்சே கெடையாது எங்க வுட்ல
ஆ செரிங்க சிஸ்டர்
உங்க வீட்ல எத்தன பேர் இருக்கீங்க
எங்க வீட்ல நா எங்க என்னோட வீட்ல வந்து நானு தம்பியு
அ
இப்ப இங்க வந்து நா அத் என்னோட ஹஸ்பண்ட்டு மாமனார் மாமியார் கொழுந்தனார் அ வேற எல்லாருமே ஜாயிண்டப் பண்ணிருக்கோ
அப்டியா ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க
ஆமா
ஓகே ஓகே ஓகே
அ தனியா இருக்குதுல்ல என்னது இருக்குது ஜாயின் பண்ணி வாழ்ந்துட்டு போலா
ஆ அது உண்மதா
இனி தனியா இருக்கப்பல்லா எப்போமே நல்லா இருக்காது நம்மளு ஏதாது ஒண்ணுன்னா நம்மளுக் கூட யாராது இருந்தாதா
ஆமா ஆமா
அதனால ஜாயிண்ட் ஃபேமிலியா தா இருக்கோ
ம் மதியான சாப்பாடு எங்க
மத்யோ இன்னிக்கு வந்து எனக்கு மைஜு மேரேஜ் முடிஞ்சு விருந்து வெப்பாங்க அது அம்மாவோட அப் பாவோட ஃபேமிலி அப்பாவோட ஆ தங் சித்தி இன்னிக்கு எங்களுக்கு விருந்து வெச்சாங்க
அப்டிங்களா யாருக்கு மேரேஜு
எனக்கே ம இப்பதானே மேரேஜ் முடிஞ்சி
அப்படியா இப்ப
ஆமா அதுதா சொ எனக்கு ஏப்ரல் ஏப்ரல் ஆமா ஏப்ரல் லாஸ்ட் எனக் கு மேரேஜ் முடிச்சி
ஓகே ஓகே இப்ப ஒன் ரெண்டு மாச ஆகிருக்கு ஆ ஓ டி பி இருக்கறதுதா நீங்களா
அதா நானு என்னோட ஹஸ்பண்ட்
ஓகே ஓகே ஓகே
லவ் மேரேஜ்
ஆ தெரியுது பாத்
பாத்தாலே தெரியுதா ஏ எப் ப்புடி கண்டுபிடிச்சீங்க பாத்தாலே
அரேஞ் மேரேஜ்னா இந்தளவுக்கு இருக்காது நம்ம லவ் பண்ணா தா அந்த இந்த புரிதல்லா இருக் கும் அதுல அரேஞ் மேரேஜ் அத பத்தி எனக்கு தெரியில
ஆ நீங்க அன்மேரிட் தானா
இல்லயே ஆமா அன்மேரிடு தா இன்னு ஆகல
செரி செரி இன்னும் என்ன கா காலேஜ் வந்து படிக்கிறீங்களா செரிங்க சிஸ்டர் செரி பட் முடிஞ்ச இப்பதான காலேஜ்லா
காலேஜ் முடிஞ்சி ஆறு வரு ஆறு வருஷ ஆகிடுச்சு
ஓகே
ம்
ஓ நானு கால எம் காம் பண்ணிட்டுருக்க கரஸ் கரஸ்ல கரஸ்ல இன்ன ஒண்ணு ஒண்ணு ஆ பி ஏ பி காம் முடிச்சு ஒன் இயர் ஒர்க் பண்ணே அதுக்கப்ற இப்ப கரஸ்ல பண்ணிட்
செரி ஓகே ஓகே அதுவு நல்லதுதா எம் காம் பண்றது இப்பெல்லா பேச்சுலர்ஸ்குல்லா அவ்ளோ வேல்யூ இரு க்க மாட்டேங்குது
ஆமா இப்ப மாஸ்டர் டிகிரி பண்ணா தா வேல்யூ
ஆமா ஆமா
இன்னுமே
இனி வர காலங்கள்ல மாஸ்டருக்குதா மாஸ்டர் அதுக்கு மேல பி ஹெச்சு கேட்டாலு ஆச்சரியப்படுறது கெடையாது
ஆமா
ம்
ஆ அதா மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணது பெஸ்ட்
ஓகே ஓகே அங்க மழ வர மாதிரி இருக்கா க்ளைமேட்லா
இல்ல இல்ல
அப்டியா இங்க இங்க அப்டித்தா இருக்கு நேத்து சரியான மழ பெஞ்சது இன்னைக்கு மழ பெய்ற மாரி இருக்கு நைட் வருன்னு நெனைக்கிறே
ஆ அந்தப்பிள்ளை அங்க போன ஒன் வீக்கா வந்து மழயா இருந்துச்சு அதுக்கப்புறோ சுத்தமா மழ இல்ல
ம்
ம்
ஓகே ஓகே காம்படிடிவ் எக்ஸ்சாம் க்கு எதாவ் ட்ரை பண்றீங்ளா
ஆமா சிஸ்டர் நான் டி என் பி சி ரயில்வேக்கு ட்ரை பண்றே
ரயில்வேக்கா
ஆம்மா இப்போ ரயில்வே தானே போட்டிருக்குது இப்ப ரீசெண்டா அதுதா போட்ருக்காங்க வேற எதுவும் போடலயே
அப்டியா அத பத்தி தெரியல எனக்கு அந்த சிலபஸ் பத்தி மட்டு நா எதுவும் தெரிஞ்சுக்கல எனக்கு
இப்ப ரீசன்டா வந்து ரெயில்வேக்கு தான் அது அப்ளை பண்ணியாச்சு இனி எக்ஸாம் எப்போன் தெர்ல அப்ளே பண்ணது ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோரே அப்ளே பண்ணியாச்சு பட் எக்ஸாம் டேட் தா எப்பன்னே தெர்ல ஆ அதுக்கு பேசிக் சிலபஸ் தா டி என் பி எஸ் சி படிப்போம்ல அதே சிலபஸ் தா பட் கொஸ்டின்ஸ் கொஞ்ச வந்து ஆ நம்ம வந்து கொஞ்ச கொஸ்டின்ஸ் எப்டி சொல்ல நம்ம சர்ச் பண்ணோணா அதுல்ல வந்து ரயில்வேக்குனு தனியாவு கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த
ஓ ஓகே ஓகே ஆனா வந்து பிரிலிமரிதா இருக்கும் மெயின்ஸ் இருக்காதா மெயின்ஸ் இருக்குமா
ஆ ஒன்லி ஆன்லைன் எக்ஸாம் எக்ஸாம் ஆன்லைன் மூலியமா தான் எல்லாமே ஆஃப்லைன்ல எதுவுமே வராது ஆமா நம்மளுக்கு சொல்லப்போனா ஆ இது ரயில்வே பொறுத்த வரைக்கு நம்மளுக்கு சிலபஸ் சிலபஸ்ன்னு சொல்ல முடியாது மார்க் டிஃரன்சியேஷனும் இருக்கு கொஞ்ச டி என் பி எஸ் சி யோட ரயில்வே பொருத்த வர கொஞ்சம் ஈசியா இருக்குன்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே ஓகே அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது
ஆ ஏனா இப்ப எல்லாருமே ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் அங்க ஒர்க் பண்றாங்க நம்ம இந்தியன்ஸ் யாருமே அங்க இருந்து போல்ல எல்லா நார்த் இந்தியன்ஸ் தா இருக்காங்க
இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தா இருக்குமா
இல்லயே தமிழு இருக்குதே தமிழ் ஆப்ஷன்
தா எக்ஸாம் ஓகே ஓகே ஓகே
ஆ நம்ம டி என் பி எஸ் சி மாதிரிதா அதுவும்
ஆ ஆ ஓகே ஓகே ஓகே
சோ அதனால அது ட்ரை பண்ணலாம்
படிச்சுட்டு இருக்கீங்களா
நா வந்து எப்டி சொல்ல வீட்ல இருந்துதா நா ட்ரை பண்றது நா தனியா அதுக்குன்னு கோச்சிங் கிளாஸ் போறதா வேஸ்ட் என்ன பொருத்த வரைக்கும் நம்ம கோச்சிங் கிளாஸ் போறது நம்மளோட ரூபா தான் வேஸ்ட்
அது நா போனே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூல போனே ஒரு ஒன் இயர் போனேன் அதுக்கப்புற செல்ஃபா படிக்க ஆரம்பிச்சாச்சு அது சும்மா என்ன ஏதுன்னு தெரியாது அதனால உள்ள போனோ எப்டி இருக்கு மத்த ஸ்டூடண்ட்ஸ் எப்டி இருக்காங்க அத அப்ரோச் பண்றதுக்கு கொஞ்ச ஈசி யா இருந்த மாரி இருந்துச்சு மத்தபடி அ எனக்கு தெரியல பட்டு இது போனதுல ஒரு ஒரு அனுபவமா இருந்துச்சு எனக்கு கோச்சிங் போனது
இல்ல இதுன்னா டி என் பி எஸ் சி நம்ம வந்து வேஸ்ட் ஆப் மணிதா நா என்ன பொறுத்த வரைக்கு
கோச்சிங்தானே சொல்றீங்
டே இது பண்லா இது வந்து எப்டி சொல்ல நம்ம அங் போனா அவுங்க நம்ளுக்கு சிலபஸ் மட்டுதா தர போறாங்க அவுங்களுக்கு வந்து அவங்களோட மோட் டிவ் வந்து ஃபீஸ் தா நம்ம பே பண்ற ஃபீஸ் தா அவுங்களுக்கு இது நம்மளுக்கு அது கெடையாது அவங்க நம்மளுக் சொல்லி தரது ஆனா அந்த மாரி யாருமே ரொம்ப ரேர்தா அந்த மாரில்லா பாக்குறது ரொம்
ரொம்ப எஃபர்ட் போட்டு சொல்லி தரலலான்றீங்களா ம் அதெல்லா நம்ம தா படிச்சுக்கணு ஆனா அவுங்க வந்து ஃபீஸ் மைண்டட் தா மோஸ்ட்லி கோச்சிங்னாவே ஃபீஸ் மைண்டட் தா அவுங்க எல்லாருக்குமே
அதனால நம்மளாவே இது பன்றேனா பெஸ்டு நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம படிக்கணு
ஓகே ஓகே ஓகே
அந்த மாரி படிச்சுக்க வேண்டி தா இது நம்ம ஃபீஸ்னு சொல்லும்போது நம்ம ஃபைவ் தௌஷன் சிக்ஸ்தௌ கொண்டு வேஸ்டா குடுப்போ ஆனா அந்தளவுக்கு கோச்சிங்கு இருக்காது அதே நம்ம ஆன்லைன் நம்ம போன்ல பிரிப்பேர் பண்ணும்போது நம்மளு இன்னு கொஞ்ச நாலேஜ் கெய்ன் பண்ணலா நம்மளே கொஞ்ச யூடியூப் இன்ஸ்டால்லா எவ்ளோ வந்துச்சு சோ அதுலங்குற மாரி எடுத்து
நெறையா இருக்கு இப்பெல்லா ஏ ஐ கிட்ட கேட்டாலே நெறையா சொல்லுது
ஆமா
ஆமா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவுங்க யாருக்கு தெரியாத விஷயம் கூட எல்லாமே அ ஃப்ராக்ஷனூ ஆஃப் செகைன்டல கெடைச்சிருது
அதனால நம்ம வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம்
படிக்கிறத விட டெஸ்டு போட்டு பாக்குறதுதா ஆ இதா இருக்கு டெஸ்ட் போ டெஸ்ட் போடணு அதுல ப்ராக்டிஸ் பண்ணணு அப்டி சொல்லிட்டு
ஆ அதுக்கு வந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் இந்த ஏ ஐ லே இப்போ இருக்குது
ஆ அதுதா அதுதா அதுதா அதுதா நம்ம என்ன டாபிக் குடுக்குறோமோ அது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லே ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கூட சென் சேந்து வந்துடுது இந்த டாப் பிக் குடுத்தேனா இந்த டாப் பிக்ல வந்து என்னன்ன ப்ரீவியஸ்ல கேட்ருக்கா ங்க அதுல எந்த குரூப் ப நல்லா இருக்கு அந்த மாரி படிக்கறது கூட அனலைஸ் பண்ணிக்க முடியு மெட்டாதா வாட்ஸ்அப்ல இருக்குல்ல ஆ அதுட்ட வந்து டாபிக் போட்டு சும்மா நம்ம தமிழே பேசுனாலுமே அப்டியே நா அப்டிதா பாக்குறே அது அப்டியே இந்த டாபிக் குடுத்துட்டு டெஸ்ட் எடுப்போ ப்ரீவியஸ் கொஸ்ன் பேப்பர் வேணுமானு கேட்டா ஆமா சொல்லனு அது என்னன்ன இயர்ல எவ்ளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்ருக்காங்க எல்லாமே அப்டியே வந்துரு
ஓ நம்ம போடுறதுக்கு அதுவே எல்லாமே
அதுவே எல்லாமே குடுத்துடு ஆ ஆமா எல்லாமே குடுத்துடு ஆ பி டி எஃப் கூட குடுக்கு பி டி எஃப் லிங்க்கு ஆமா அதேதா
சோ அந்த மாரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்களா
அப்டித்தா படிச்சுட்ருக்கே
எப்ப எப்பமா ட்ரை பண்றீங்க இப்ப டி என் பி சி கா ட்ரை பண்ணிட்ருக்கீங்க
ஆமா நா படிச்சுட்ருக்கே டுவொண்டி டுவொண்டி ஒ டுவொண்டிலந்து அப்றோ கொ கொரோனா வந்துருச்சா அப்டியே ரெண்டு வருஷோ போயிடுச்சு அதுக்கப்றோ அதுக்கப்றந்தா கொ ச்சிங்ளா போயிட்டு இப்போ வீட்லே இருக்கோ
கிளாஸஸ் எதுமே நீங்க ஜாயின் பண்ல
அதா க கிளாஸஸ் ஸ்டாப் தெரியுமா உங்களுக்கு டாஃப் ஐஏஎஸ் அகாடமி தேரியுமா ஆகாஷ்
இல்ல இ கேவி பட்டல் மாரி இல்ல இங்க எ எங்க ஒரு ஏரியால இல்ல நினைக்கிறேன்ங்க எங்க சொல்றது உ ஏரியால மட்டுமல்லான் இருக்குமா இருக்கும் ஆஹ் ஓகே ஓகே
யூடியூப்ல எல்லாம் வரும் அதான் அவங்களோடது அதுலதான் இங்க எங்க இருக்க பிரான்ச் ஒண்ணு அதுல படிச்சுட்டு இருந்த அப்ரோ போகல ஆ
செரி செரி இப்ப அதனால வீட்ல இருந்து தான் பிரிப்பேர் பண்றீங்க
உம் வீடல இருந்த பண்ணிட்டு இருக்கோம்
செர் செர்
உம்
உம்
எவ்வளோ எபர்ட் போாலும் சிலபஸ் டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்க
ஆமா அன்னைக்கு நீட் எக்ஸாம் ரீ எக்ஸாம் அப்படிதானே நீட் எக்ஸாம்
ஆமா ஆமா இன்னைக்கு தான் நினைக்கிறேன் அதனால தெலங்கிராம கூட டெலகிராமவிட டெலகிராம் கூட இப்பல்லாம் பேன் பண்ணிட்டாங்க அதுக்காக
அப் அமால்லாம் வந்து ஏதோ கொஷ்டின்ஸ் ஆயிட்ட சொல்ட்டு
ஆ ஓகே ஓகே ஓகே அதான் அததுலல்ல இப்ப ஒன் மந்த்துக்கு கிடையாது ரிசல்ட் வர வரைக்கும் ஆ பேன் பண்ண
அந்த மாரி சொல்லிட்டாங்க செர் செர் வேற சொல்லுங்க ஹாலோ ஹாலோ